ஹலோ மம்மி
ஆன் சொல்லுங்க என்ன எப்படி சமையல பத்தி நம்ம நெறையாவே பேசலாம் சமையல இன்னொ இன்னிக் க்கா ஒரு சில விஷயங்கள் ல்லாம் இருக்கும் நா அது பத்தி உங்களுக்கு தெரியுமா நம்ம இப்ப நெறயா சமச்சாலும் இந்த மாதிரி ஒரு சில யுனிக்கா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா வரும் அப்டிங்கற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருக்கா
ஆ ஆன் இல்ல தோழி நா இந்த இப்ப நான் சொல்றேன் இல்லையா இதே மாதிரி ஒரு மெதே ட் தா தோழி நா சமைக்கிறது இப்போ நா யூடியூப்ல பாத்து ஒரு சில டைம் சமைப்பேன் அது என்னன்னா அவ்ங்க சமைச்சு அவ்ங்க அத பண்ற அந்த அளவுக் டேஸ்ட் நம்ப சமச்சு சாப்பிடும் போது அது இல்ல தோழி நா ரெண்டு மூணு தடவ ட்ரை பண்ணேன் யூடியூப்ல பாத்து சமைக்றதுக்கு அது அவங்க சமைச்சுட்டு வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்ல்லா சொல்லி சாப்ட்றாங்க அதே மெத்தட்ல நாம்ப பண்ணி சாப்பிடும் போது அந்த கொழம்பு என்னவோ அவ்ளோ ருசியா இருக் க்குற மாதிரி இல்ல தோழி நம்மளுக்கு இந்த மாரியே சாப்பிட்டு பழக்கி றதுனால அது நம்ளுக்கு புடிக்லியா இல்ல அவ்ங்ளுக்கு அந்த கொழம்பு நல்லா தெரியுதான்னு தெரில தோழி
ஓ நீங்க அப்டி சொல்றீங்களா அப்டி பாத்தா ம் ம் எது கரெக்டா இருக்கும்னு எனக்குன் தெர்ல ஆனா ஒரு சில வீடியோஸ்ளுக்கு டிஃப்ரன்ஸ் இருக்கு இப்ப நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் பாத்துன்னு வச்சுக்கோங்களே ஆ இப்ப நம்ம உதாரணமா என்ன கத்திரிக்கா கொழம்பு உங்ளுக்கு வைக்க தெரியுமா
ஆ ஆ தெரியாது தோழி எனக்கு உங்ளுக்கு தெரியுமா
ம் ஆன் தெரியும் இப்ப அந்த எண்ணெய் கத்திரிக்கா கொழம்புயே நீங்க நெறைய எனக்கு அந்த கொழம்பு புடிக்கும் தோழி சேரி நம்ம வப்போமேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோஸ் பாத்தேன் யூட் டியூப்ல போயிட்டு பாத்தா ஒரு ஒரு வீடியோஸ்ல ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க ஒருத்தவங்க இப்டி என்ன பாதி பேரு ஒரு மெத்தர்ல சொல்றாங்கன்னு வச்சுக்காங்க நா உங்களுக்கு சொல்றேன் இன்னொருத்வங்க வேற மெதோட்ல சொல்றாங்க அத பாத்துட்டு எனக் கே வந்துட்டு எந்த மெத்தடுல சமைக்கலா அப்டிங்கிற ஒரு டவுட்டே வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க
ஆமா தோழி இப்போ நம்ம ஒண்ணு இல்ல ரெண்டு பாத்துட்டோனா நம்
ங்களுக்கு கு தல சுத்தாது எதுடா கரெக்ட் அப்டின்ட்டு இதுவே நம்ம நாலு அஞ்சு பாக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே டவுட் ஆயிரும் எது கரெக்ட்டு எதுதா சமைக்ணும் அப்டின்ட்டு நம்மளுக்கு தெரியாது இதுவா இதுவா இதுவா அப்டின்ட்டு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம்
ம் சரியா சொன்னீங்க அதேதா தோழி ஃபர்ஸ்ட்டு பாக்கைல சமைக்கிறதுக்கு ஆர்வமா போயிட்டே அப்பறோம் பாத்தே இவுங்க ஒரு வீடியோஸ் இன்னொரு இன்னொரு சா ஜென்ஸ் வந்துட்டு வேற வீடியோ அந்த மாரி சொல்லி நா என்னையே போட்டு கொழப்பிட்டாங்க அப்பற ஃபைனலா எல்லாத்தையு பாத் த்துட்டு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டே செரி இப்டி சாப்ணு அப்டின்னு ஒரு மெத்தடுக்கு நானே வந்துட்டே தோழி
அப்புறமா எந்த மாரி ஒரு மெத்ட்ல நீங்க அந்த கொழம்பு வச்சீங்க தோழி
ஒன்ற நிமிஷந்தா ஃபஸ்ட்டு என்ன ஹா ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு நல்லெண்ண தா அதுல சமைக்க சொல்றாங்க நல்லெண்ண தேவையான அளவு ஊத்திக்கணு
ஊத்திட்டு அதுக்கடுத்து எண்ணெ கத்திரிக்கா பண்றதுக்கு கத்திரிக்காய வந்துட் ட்டு நார்மல் கட் பண்ணுவோ அந்த மாதிரியு கட் பண்ணலாமா அப்டி இல்ல அப்டின்னா கத்திரிக்காய வந்துட்டு அந்த காம்பு இருக்கு தெரியுமா அந்த காம்ப கட் பண் ணிட்டு அந்த மேல அந்த இது மாதிரி உறிப்போல்ல கத்திரிக்கா மேல
ஆமா ஆமா
அத உறிக்க வேண்டா ஐ மீன் நெட்டு காம்பா இருந்துச்சுன்னா அத மட்டு கட் பண்ணிட்டு ஆ கீழ இருந்து நாலுதா கீறிறணு கீருன்னா அந்த கத்திரிக்கா வந்து கீழ விழுகக்கூடாது அதாவது ஒடைய கூடாது
செரி செரி
அந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணுனா எண்ணெ கத்திரிக்கா நல்லா இருக்குமா அது மா த்ரீ எத்தன கத்துக்கா உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நாலு நாலு இதா கீறி ஆ எண்ணெயில போட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணு
சரிங்க தோழி இதுல எதுமே மசாலா போட கூடாதா தோழி
இல்ல மா முன்னுமா நம்ம வதக்கி எடுத்து வெச்சிட்டு அதுக்கப்பறமா கொழம்பு வச்சு இந்த கத்திரிக்காய தூக்கி அதுல போடுவோ
சேரிங்க தோழி சொல்லுங்க தோழி
இப்ப வெண்டக்கலா பிசு பிசுன்னு இருக்குனு நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு வதக்கி அள்ளிட்டு அப்புறோ கொழம்பு வப்போல்ல
ஆமா
அந்த மாதிரி இந்த எண்ண கத்திரிக்கா வெக்கும் போது அந்த மாதிரி வெக்கிறாங்க
ஆ என்னவ் என்ன இல்ல இந்த கத்திரிக்கா நல்லா இந்த வருத்தி நம்ம எடுத்து ஒரு சைட்ல வெச்சுக்கணு அதுக்கப்பறமா என்ன பண்ணணு
அதுக்கப்பறோ ஒன்னு இல்ல தோழி எப்பவு போல வானலியில எண்ணய ஊத்திட்டு ஆ கொஞ்சோண்டு வெந்தயோ வெந்தயோ போட்றாங்க வெந்தயோ கடுகு ரெண்டு நல்லா பொரிஞ்சி வந்ததுக்கு அப்பறமா கடுகு போட்டுட்டு நம்ம வெந்தயம் போடணு வெந்தயத்த போட்டு கடுகு போட்டோனா வெந்தயம் கறிகி மாறிருக்கு ஏன்னா கடுகு வெடிக்கிற டைம் வந்து இதுக்கு செட் ஆகாது இல்லையா
ஆ சேரிங்க தோழி
அதுனால எப்பவுமே கடுக போட்டு வெடிக்க விட்டு அதுக்கப்பறோ லைட்டா வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவப்புல
ஆ செரிங்க தோழி
மொளகா நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு வெங்காயோ வெங்காய வந்துட்டு நல்லா நமக்கு தெரியு நல்லா பொன்னிறமா வதக்கணு அப்டிங்கிறது அ பொன்னிற றமா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தக்காளி போடணு போட்டு அதையு நல்லா வதக்கணு வதக்குனதுக் அப் அப்பறமா என்ன பண்ணும் அப்டின்னா இஞ்சி பூண்டு எப்பவுமே வந்துட்டு எல்லாத்துக்கு பேஸ்ட்டு பண்ணி போடுவமா இதுக்கு வந்து தட் ட்டி போட்றணு இஞ்சியு பூண்டுஜஅ லைட்டா தட்டி பூன்ணு ஐ மீன் இஞ்சி கூட வேண்டா அப்டின்னா பூண்ட மட்டு நல்லா தட்டிட்டு அப்டியே போட்றனு
அ செரிங்க தோழி
போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா எல்லாமே இது பண்ணோன்னா தேவையான அளவு ப்பு ஐ மீன் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு கெடையாது வதக் க்கும்போது எப்பவுமே நம்ம வந்துட்டு உப்புபோடணு அதாவ்து அந்த வெங்காயொ தக்காளி தேவையான அளவு உப்பு மட்டு போட்டுட்டு
சேரிங்க தோழி
அதுக்கடுத்து என்ன பண்ணுஅப்டின்னா புளி வந்துட்டு ஒரு சைடு நம்ம எப்போ ஊர போட்டு கரச்சி வச்சுக்கணு
செரிங்க தோழி எந்த மாறி‌ அளவுக்கு நீங்க புளி எடுக்குணு தோழி‌ அந்த கொழும்புக்கு
ஆ எந்த மாதிரி அளவுக்குன்னா ப்ப கட் த்து நீங்க கொழம் ஐ மீன் புளி ஊத்தும்போது கொஞ்சொ எக்ஸ்ட்ரா தெரியவேகூடாது எப்பவு அந்த கொழம்பு உங்களுக்கு ப்ப நீங்க சின்ன கொஞ்சொ ஒர் ரெண்டு பேரு மூணு பேரு கொதிக்கிறீங்கன்னா அப்ப கம்மியா தா வப்பீங்க இந்த கொழம்பு பொறுத்தவரை தண்ணியா வச்சரவே கூடாது
சரி செரிங்க தோழி
அதுனால தே அந்த இப்ப நீ வக்க போற கொழம்பு எவ்ளவோ அதுக்கு தேவையான அளவு புளி அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு அப்பற மெளகாத்தூளு மல்லித்தூளு அ இதெல்லா தேவையான அளவு நம்ம எடுத்து போட்டு நல்லா கரச்சு ஊத்திட்டோ அப்டின்னா கொழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரு இதுக்கப்புற தா நம்ம என்ன பண்ணனு அப்டின்னா கொழம்பு அ போட போட கத்திரிக்கா ஆல்ரெடி நம்ம வதக்கி ஓரளவு வெந்த மீடியத் ல வச்சிர்க்கோமா
ஆம்மா
அத எடுத்து நம்ம இதுல போட் போட்டோ அப்டின்னா போட்டு நல்ல எல்லா கொதி வந்தோன்ன நம்ம சாப்டு பாத்தோ அப்டின்னா அவ்ளோ டேஸ்டாருக்கு தோழி
சூப்பரு சூப்பரு தோழி இதுக்நீங்க சொல்லும்போதே எனக்கு வால எச்ச ஊருது தோழி கண்டிப்பா ஒரு தர்வ நா செஞ்சு பாக்குற இப்போ அந்த கொழும்பு நம்ம எவ்ளோ நேரொ கொதிக்க விடணு தோழி இப்போ ஒரு டைம் இருக்கு இல்லியா ஒரு பத்து நிமிஷொ நம்ம விடுலா பதினஞ்சு நிமிஷோ விடுலா அப்டின்ட்டு
பத்து நிமிஷ குல்ல தோழி ஏனா கத்திரிக்கா அல்ரெடி வெந்திருக்கு இப்ப நமக்கு இந்த மொளகாதூள் மல்லித்தூள் வாசன போகணு புளி இதோட வாசனைஎல்லா நமக் போகணு அதுக்குதானே நம்ம கொதிக்கவே வக்கிறோ அப்டி பாத்தீங்க அப்டின்னா ஒரு பத்து நிமிஷொ கொதிக்க வைச்சோ அப்டின்னா ரொம்ப சூப்பராருக்கு தோழி நீங்க வேனா ஒருநாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இல்லன்னாலு நீங்க வீடியோஸ் பாரு என்ன கத்திரிக்கா கொழம்பு எப்புடி வக்கிறது அப்டின் சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா சூப்பராவரு தோழி நெறைய வீடியோஸ்ஸு
செரிங்க தோழி ஏன்னா நீங்க சொன்னதே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது தோழி நீங்க எந்த மாரி செய்முற சொல்வீங்ளோ அதே செய்முறல நா செஞ்சு பாக்குற தோழி இது கூட எந்த மாறி தொட்டுக்க இந்த மாரி வெச்சு சாப்ட்டுக்கலா தோழி
தொட்டுக்கள பொறுத்த வரையு நம்ம இதுக்கு இது பண்ணிக்கலா ம் ந்த அம் கொத் வடக இருக்குல்லயா வடக அப் சொல்லுவோம் இல்லையா
மாமா
அ அது மாதிரி நம்ம வறுத்து வச்சு யூஸ் பண்ணலா தோழி அ இப்ப அப்பளம் பொறிச்சுக்கிட்டாலும் டேஸ்ட்டா இருக்கு இல்ல இந்த வடகம் லா அப்பளம்ங்கிறது ரவுண்டா வர்றது வடகோ அப்டின்னா அந்த குச்சி குச்சியா இருக்கிறது இருக்கும் ஷேப் நெறைய ஷேப் இருக்கு
மாமா
அந்த மாதிரி நம்ம வறுக்கனாலு வறுத்துக்கலா இல்ல அப்டின்னாலு அ கொ கொத்தர வத்த அந்த மாரி வத்தல் மேக்சிமம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா இதுக்கு டேஸ்ட்டா இருக்கு
வெறும் நம்ம இந்த கொழும்பு மேலே இப்போ நம்ம சாப்பாடுக்கு இந்த கொழும்பு ஒத்தி வெறும் அப்ளோ இல்ல ஏதாவது ஒரு வத்தல அந்த மாரி வச்சு சாப்ட்டுக்கலா சொல்றீங்க வேற எதுவுமே நம்ம சைடுல ஒரு பொரியலோ இல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவைப்படாது இதுவே நல்ல போதுமானது இருக்கு அப்டி சொல்றீங்க
ஆமாம் தோழி இதுவே வந்துட்டு ஒரு மதிய சாப்பாட்டுக்கு இதுவே நமக்கு போதுமான அளவு இருக்கு தோழி
சரிங்க தோழி கண்டிப்பா ஒரு நாள் நான் செஞ்சு பாக்கறே தோழி நீங்க சொன்னது இது
ம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கே பரவாலையே நம்ம இத்தனை நாள் வந்துட்டு எண்ணெ கத்திரிக்கா கொழம்பு செய்யாம விட்டுட்டோமே அப்டின்னு உங்களுக்கே தோணு
ஆமா தோழி நீங்க சொல்லு போதே இப்ப வந் நான் சொல்ல விடு நீங்க சொல்லும் போதே எனக்கு நல்லாவே வாயில எச்சி ஊறுது தோழி கண்டிப்பா நான் செஞ்சு பாக்குறே இதுக்கு நம்ம வெறு வெள்ள ரைஸே வச்சு சாப்ட்டுக்கலா இல்லையா தோழி
ம் ஆமா தோழி வெள்ள ரைஸூ என்ன கத்திரிக்கா கொழம்பு கொஞ்சோ வடகோ இல்ல ரெண்டுமே வேணும் வடக ஒத்துக்கிட்டு அப்பளமு வச்சுக்கிட்டு இந்த அப்பளத்தை லைட்டா நொறுக்கி போட்டு இதுல அப்டி சாப்ட்டோம்னா பயங்கரமா இருக்கு தோழி
சூப்பர் சூப்பர் தோழி இப்ப நம்மளுக்கு தேவைன்னா நம்ம முட்ட கூட ஒரு அவிச்சு வச்சு மசாலா போட்டு வறுத்து
அ அதுவு வச்சு சாப்டலா எனதான் அசைவம் வச்சு சாப்டணு அப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாரி முட்ட கூட நம்ம அவிச்சு வச்சு சாப்டுலா
ஏன்னா நாங்க அதிகமா அசைவ தான் எடுத்துப்போ நம்மளுக்கு வெறு இப்போ அப்ளங்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியுது வெறு இந்த கொழும்புக்கு அப் அப்பளம் வச்சு சாப்ட்டாலே ரொம்பவே ருசியா இருக்கு அத இன்னு ருசியே ஆக்கணு அப் அப்டின்னா நம்ம ஏதாவது ஒரு அசைவுல சேத்திட்டோ அப்டின்னா எங்களுக்கு இண்ணுவே அதிகமாவே இருக்கு ஏன்னா நம்ம கொஞ்சோ அதிகமா தொட்டுக்க அ வச்சு சாப்டுவோ வெறு ஆமா எங்களு அந்த மாரி நெறையவே பழக்கோ ஆயிடுச்சு இந்த கறி அப்பளம் முட்ட பொரியல் எல்லாமே வச்சு சாப்ட்டுப்போ அதனால எங்களுக்கு அப் பாத்தீங்கன்னா வெறு அப்பளோங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஒரு அ தொட்டுக்க கொழம்பு இல்லான்னா அது என்னவோ ஒரு பூர்த்தி இல்லதா மாதிரி இருக்கு இதுக்கு நம்ம ஒரு முட்டை இல்ல கறி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா எங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு
ஒ ஓகே தோழி ஓகே தோழி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கா நல்லா இருக்கு நமக்கு நேரங்கறது முடிவடையுது தொடர்ந்து நம்ம பேசுவோ தோழி நன்றி
சேரிங்கத் தோழி நன்றி வணக்கம்
வணக்கம் நன்றி வணக்கம் தோழி